ஹலோ வணக்கம் தோழர்ஸ்
ஆள்ரைட் கேக்குதா உங்களுக்கு
ஆ கேக்குது தோழர் சொல்லுங்க
ஆஹ் சொல்லுங்க நறைய அட்வைஸ்லாம் பண்ணின்ருந்தீங்க நீங்க டைம் மேனேஜ்மன்ட் பத்தி போன கால்ல
சொல்லுங்க தோழா உம் தொடர்ந்து பேஸ்லாம் சொல்லுங்க
சொல்லுங்க நீங்க அப்ப எங்க வேற கால் எதாச்சும் பேசுனீங்களா எது எந்த டாப்பிக் பத்தி பேஸ்னீங்க
அ நீங்க சொல்லுங்க வேற நம்ம ஒரு டாப்பிக் பத்தி பேஸ்லாம்
சவுண்டு கொஞ்சம் அதிகமா பேசுனீங்கன்னா கொஞ்ச நல்லா இருக்கும் ஆ கேக்குது இப்ப சொல்லுங்க
ஆ நம்ம இன்னியொரு டாப்பிக் பத்தி பேஸ்லாம் மூவிஸ் பத்தி பேஸ்லாம்
மூவிஸ் தான் நீங்க ஸ்டார்ட்டிங்கே பேஸ்னீங்க
ம் உம் நீங்க கடைசியா என்ன படம் பாத்தீங்க
அது அது இந்த இதுல தா நாம கடைசியா பேசுனதே ஃபர்ஸ்ட்டு காலே நாம இதுதா பேசுனோ வேற எதாச்சு பேசலாமே
ம்ம் ஆ உங்க சைல்டு ஹுட்டு மெமரீஸ் பத்தி சொல்லுங்க
சைல்டு ஹுட்டு மெமரீஸ்னா எப்டிங்க சொல்றது சைல்டு ஹுட்ல எத எத எதயாச்சு ஒண்ணு ஸ்பெசிஃபிக்கா கேளு இது தனி தனிப்பட்ட முறையில
தே சில விஷயங்களெல்லா நடந்திருக்குல அதுல இப்ப ஸ்கூல் படிக்கமா தகாட்டு சின்ன கொழந்தைல ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லருந்து ஒரு நம்முளுக்கு விவர தெரியமோது
ஆ ஸ்கூல் படிக்மோது நெறய நடந்தது இல்ல லெவெல்த்து டுவெலத் எல்லா ரொம்ப சந்தோஷமா இருந்த ஸ்கூல் டைம்ல
ஆ
அத பத்தி பேசலாமா
ஆ சொல்லுங்க
ஆ லெவெல்த்து டே டுவெலத்தெல்லா டென்த் வரைக்கு கொஞ்சோ நல்ல புள்ளையாதா இருந்தே அதுக்கப்புறோ இந்த கோவிட்லா வந்துருச்சா
ஆமாம்மா
கோவித்லா வந்ததுக்கு அப்புறோ தா இந்த லெவல்த் டுவெலத் கோவிட் முடிச்சு போனரே
ம்
த எப்டி சொல்றது ஒரு கேப் விட்டு போன ஸ்கூல்ல ரொம்ப லிப்ரல இருந்துச்சு ஸ்கூலு கொஞ்சோ ஃப்ரீயா
ம்
அ ஃப்ரீயா இருந்தனால கொஞ்சோ நல்லா நம்மளே நெறய ஆட்டோலா போட்டுட்டு இருந்தோ ஸ்கூல்ல
ம் ம் ம்
ஸ்கூல்ல இருக்கற கேமராவலா ஒடச்சுக்கிட்டு
ம்
கேக்குதா
ஆ கேக்குது தோழா சொல்லுங்க
ஆ ஸ்கூல்ல இருக்கற கேமராலா ஒடச்சுக்கிட்டு அந்த மாரி நெறைய சேட்டைகள்லா பண்ட்ருந்தோ
ம்
அதுக்கப்புறோ ஸ்கூல்லருந்து ஒரு வாட்டி சஸ்பெண்ட்லா பண்ணிருக்காங்க நம்மள
அலோ
ஆ ஆ சொல்லுங்க சொல்லுங்க
எதுக்கு சிரிக்கிறீங்க
இல்ல சஸ்பென்ஷன் வரைக்குல்லா போயிருக்கீங்களே அத்
ஆமாங்க அந்த மாரி நெறய நெறய சேட்ட பண்ணிருக்கே எங்க க்ளாஸ்ல எல்லாருமே ஒரு ஒரு வாட்டி சஸ்பெண்ட் ஆயிருக்கோ அதாவது எங்க குரூப் ஒரு இருக்குல ஸ்கூ க்ளாஸ்லேயே மொத்த முப்பது பேர் தா அதுல எங்க குரூப் பத்து பதினஞ்சு பேரு எங்க குரூப் ஒன்னு அப் குரூப் ஒன்னு ஒரு பாதி குரூப்லேயே எல்லாருமே சஸ்பெண்ட் ஆயிருக் எனா நாங்களு எல்லாரு சஸ்பெண்ட் ஆயிருக்கோ ஆனா படிப்புல நம்ம நல்லா படிச்சறதுனால அ நா மட்டு நல்லா படிச்சிருவே செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் க்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் அந்த மாரி வந்துருவே
ம்
அதனால இந்த ஃபிரின்சிபல்லு மேம் எல்லாருமே அத வச்சு திட்டுவாங்க என்ன பசங்க முன்னாடிலா அவன் வந்து ஆடுவா ஆனா நல்லா படிச்சிருவா நீங்கதா ஃபெயில் ஆயிட்டு உக்காருவீங்க அப்டின்னு நம்மள திட்டுவாங்க நம்ளுக்கு அது கொஞ்சோ புடிக்காது ஏதோ நா தா அவங்கள கெடுக்கற மாரி பேசுவாங்க
ஓக்
அதனால நம்ம அதய பத்தி பேச மாட்டோ ஒரு வாட்டி பிரின்சிபல கொஞ்சோ எதிர்த்து பேசி இந்த மாரி ஆயிருச்சு
ஓ
அதுக்கப்றோ நெறய நடந்திருக்குங்க அது வந்து கொஞ்சோ மறக்க முடியாதுகற மாரி சேர்ந்து இருக்கு ஆனா ஸ்கூல்லதா கொஞ்ச மதிப்பாங்க நம்மள இவன் என்னதா ஆட்டம்போட்டாலு நல்லா படிச்சிருவான்டு மதிப்பாங்க கொஞ்சோ இதோட தம்பியு அதே ஸ்கூல் தாங்ளா
ம்
ஸ்கூலுக்குலா போன அப்றோ நம்ம கட்ட நல்லாதா பேசுவாங்க
நல்லா படிச்சாங்கனா இந்த பேரெல்லா நம்ளுக்கு சில கெட்ட பெயர்கள் வந்தாலு அது நிக்காது இல்லைங்களா படிக்கிற பைய அப்டின்னு சொல்லி அத வந்து அத இக்னோர் பண்ணிருவாங்க ம் கரெக்டு தா அப்றோ இந்த பண்டிகைகளெல்லா நீங்க செலிப்ரேட் பண்ணுவீங்களா
ம் ம் ம் பண்வாங்க
ஆ என்னென்ன பண்டிகைகள் எல்லா தொடர்ந்து கொண்டாடுவீங்க
அது பத்தி பேசுனா ரிலிஜியன் பத்தி பேசற மாரி இருக்கு அது பேசக் கூடாதுன்னு ரூல்ஸ்ல இருக்குல்ல
அப்டிங்களா நா ஏ ஓ சரி சொல்லுங்க வேற டூர் எல்லா போயிருக்கீங்களா
டூர் எல்லா போயிருக்கேனே கொடைக்கானல் போனேன்னு கடைசியா சொன்னனே நீங்க கூட கொடைக்கானல் மே மாசோ போனம்ன்ற மாரி சொன்னீங்களே
அப்டிங்களா ஓகே ஓகே ம் ஃபிரெண்ட்ஸ் ஓட சேர்ந்து போயிருக்கீங்களா ஓகேங்க ஓகேங்க
போயிருக்கோ ஏரியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானல் போனோ அடுத்து கேரளா கூட போலானு இருக்கோ
ஓகேங்க ஓகேங்க ப்ரெண்ட்ஸ்ஸோட போம்போது அது ஒரு ஜாலியா இருக்
ஆமா ஆமா சந்தோஷமா இருக்கு
ஆமா நம்ம தனியா ஃபேமிலி கூட போறத கூட ப்ரெண்ட்ஸோட போனாதா ரொம்ப நல்லா இரு
நல்லா
ம்
அப்றோ என்ன நீங்க மணி நாலாயிடுச்சு உங்களுக்கு மூணு டு நாலுதா பிரேக் டைம்முன்ற மாரி சொன்னீங்க இப்ப அடுத்து வேல இருக்குமோ
இல்ல ஃபை ஓ கிளாக் வரைக்கு டைம் இருக்குங்க
சேரிங்க ஓகே செரிங்க இது அதுன்னா இப்ப அடுத்த டின்னர் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க
மாவு நைட்டுக்கு சப்பாத்தி இருக்குங்க
ம்
சப்பாத்தி இருக்கு பூரி கேட்டாங்கன்னா பூரி
சவுண்ட்டு கொஞ்சோ அதிகமா பேசுறீங்களா
பூரி சப்பாத்தி இட்லி
ம் இப்பதா நல்லா கேக்குது
மா சேவ
சேவல்ல
சேவ சேவ சந்தையா
சேவனா
ஆ சந்தை இடியப்போ மாதிரி பு இருக்கு இல்லைங்ளா
இடியாபத்த முட்ட போட்டு கிண்டி இருப்பாங்களே அதுவா
ஆ ஆமாங்க ஆமாங்க
ஓ அது பேரு தா சேவையா
ஆ ஆமாங்க அந்த மாதிரி சில கொஞ்சோ வெரைட்டிஸ் எல்லா பண்ணலாங்க
அடுத்து வேற தொட்டுக்க எல்லாத்துக்கு சப்பாத்தி பூரிலா
ம் அதுக்கு சப்பாத்தி பூரிக்கெல்லா ஒரே குருமா
ம்
இதுக்கு சட்னி
ம்
அப்புறோ தேங்காப்பால் அந்த மாதிரியெல்லா என்னங்க
வெஜ்ஜு குருமாவா நான் வெஜ் குருமாவா
ஆ எல்லாமே இருக்கு தோழா
ம் சேரி
ம் அதுக்கு தகுந்த மாதிரி யாரு எப்டி கேக்குறாங்களோ அதுக்குத் தகுந்த மாரி சமைச்சு குடுத்தடணு ம் நீங்க என்ன உணவு உங்ளுக்கு ரொம்ப புடித்தமானது சொல்லுங்க
நம்மளுக்கு புடிச்சதுன்னா அதா சிக்கன் கிரேவி ரொம்ப பிடிக்கு நம்மளுக்கு
ஆ
உங்களுக்கு என்னங்க ரொம்ப புடிக்கு சாப்ட
நாங்க பிரியாணிங்க
பிரியாணியா ச்
ஆமா
ஆமா பிரியாணி தான இருக்கு
ஆமா ஆமா பிரியாணி நல்லாருக்கு
சியா கொஞ்சோ காமனா கடைக்குமா அதனால அது அவ்ளோவா பெருசா விஷியோ இல்ல
ம்
ரொம்ப டேஸ்ட் ஆன உணவு பிரியாணி எனக்கு புடிக்கு ஆனா ஈஸியா கெடைக்கு
ஈஸியா கெடைக்கும்ன்றத விட ஒரு சில எடத்துல மட்டுந்தா அந்த டேஸ்ட்ல்லா நல்லாருக்
அது நா பிரியாணி எப்டி குத்தாலு சாப்பிடுவ நல்லாருக்கு எனக் புடிச்சிருக்கு அந்த மாரி நா நா வெஜ்ஜி எப்டி குடுத்தாலு சாப்ட கூடிய ஆளு ஆமா நா எப்டினாலு சாப்டுருவ ஆ நான்வெஜின்னு எழுதி வச்சாலே நம்முளுக்கு
சாப்டுவீங்க
ம்
ஆமா இன்னிகு ரெண்டா டைம்
அப்றோங்க
நீங்க சொல்லுங்க தோழா தொடர்ந்து
நீங்க ஏதாச்சு சொல்லுக
எனங்க
நீங்க ஏதாச்சு சொல்லுங்கங்க
அ அப்றோ பேரிங்கா குக் குக் பண்ணுவீங்களா என் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லா நீங்க செய்வீங்க
ம் ஆ அதாங்க நான்தா செய்வ ரொட்டி செய் சப்பாத்தி சுடுவ
ம் ம்
அதுக்கப்போறோ நா முட்ட பொரிப்பே ஆம்லெட் ஆஃப் பாயில்
ம் ம்
அந்த மாரி அதுக்கப்றோ மேகி கிண்டுவ
ம்
மேகி ப்ரிப்பேர் பண்ணுவ அதுகப்றோ எஃக் ரைஸ் டொமேட்டோ ரைஸ் அந்த மாரி பண்ணு அவ்ளோதா எஃக் ரைஸ் டொமட்டோ ரைஸ் ரெண்டு தா செய் தெரியு வேற எது செய தெரியாது
ஆ வீட்ல இருக்கவங்களுக்கு சமைச்சு குடுத்துருவீங்க
ஆஹா அப்டி இது வரைக்கு பண்ணதில்ல யாரு இல்லாத டைம்ல நானே சமைச்சு சாப்டுப்பே
உங்களுக்கு தேவையானத நீங்க செஞ்சு சாப்டுக்குவிங்க ஒகே ஒகே ஒகே ஆன்லைன்ல ஷாப்பிங் எல்லா பண்ணுவீங்களா
ஆ அது எப்பவாச்சு பண்றது
நீங்க அந்த ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி என்ன நெனைக்கிறீங்க அது வந்து நல்லாருக்
ம் ஓகே தாங்க நம்மளுக்கு கொஞ்சோ கம்மி வெலைல கெடைக்கும்ல எல்லாமே ஆனா அதுலே கொஞ்சோ டேஞ்சர்லா இருக்கு இப்ப நா ரீசெண்டா கூட ஒரு ரெண்டு மூணு ஷேர்ட் ஆர்டர் போட்டே அது எதோ ஒரு வெப்சைட்ல போட்டே அது வந்து இப்ப ஆ அவுங்க வந்து சட்டைய வந்து தப்பா அமுச்சு விட்டாங்க நா ஆர்டர் போட்டது வேற அவுங்க அனுப்புனது வேற
ஓ
அதோடய இப்ப அது கொஞ்சோ ப்ராப்ளம் ஆயி ஆ என்னால ரிட்டனு போட முடியல அந்த வெப் சைட்ல நா மெயில் பண்ணாலு அவுங்க பாக்க மாட்றாங்க
ம் ஆ
அதுனால இப்ப அதுல ஒரு டூ தௌசண்ட் லாஸ் ஆயி பேய்டுசு
ம் ஓ சில இதுல வந்து சில டிபார்ட்மெண்ட்ல தா வந்து நல்லா இருக்கு இல்லைங்களா ஆன்லைன்ல வாங்கறது நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக் குல்ல
ம் ஆமா அது செல இது ஆன்லைன்ல அட்வான்டேஜு இருக்கு டிஸ்அட்வான்டேஜு இருக்குல்ல
ஆ நம்ம இருந்த எடத்துலயே பாத்து வாங்குற மாதி ரி வந்தனாலலா ரொம்ப நம்மளுக்கு வசதியாவே இருக்கு
ம் ஆமா
ஆஹ நெறைய இதுல சூப்பரா இருக்குன்னு கூட
ஆன்லைன்ல பாரத்தது தா திடீர்னு நம்மளுக்கு இப்டி இப்டிலா ப்ராடெக்ட் இருக்கான்ட்ருக்குது
ஆஹ் நெறைய ப்ராடெக்ட்ஸ் வந்து நம்ம பாக்காததெல்லா கூட நம்ம கேள்விப்படாதது இதெல்லா கெடைக்குமா அப்டின்ற மாதிரியெல்லா இருக்கு இல்லைங்களா
ஆமா ஆமா கரெக்ட்
சிக்கா ஒரு சின்ன பின்னூசில இருந்து ம்
இப்புடிலா ஒரு ப்ராடெக்ட் இப்படில்லா ஒரு பொருள் இருக்கான்றது கூட நம்ம அது பாத்துதா தெரிஞ்சுக்கிறோ
ஆமா கரெக்ட்டு சேரித் தோழா அவுங்க கொடுத்த டைமிங் முடிது யுது நீங்க வந்து தொடர்ந்து அடுத்த கால்ல வேணா பேசுங்க
சேரிங்க நல்லது ஒகே